எங்க வூட்ல அங்கயா இருக்காங்க தோழி தோழி வணக்கந்தோழி தோழி கொஞ்சோ கே கேக்குதுங்களா உங்களுக்கு நல்லா கேக்குது தோழி சொல்லுங்க தோழி என்னதுக்கு போன் பண்ணீங்க போதுமா ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி கேக்குதா தோழி
கேக்குது கேக்குது
இப்ப வந்து இப்ப நம்ம பயணத்த பத்தி பேசலாந் தோழி
லா உங்ளுக்கு எந்த மாதிரி பயணொல்லா புடிக்கு
எனக்
ஓ அப்டியா தோழி ஆனா எனக்கு வந்துட்டு தோழி எனக்கு இந்த ப்ச் எல்லாரோடையு சேர்ந்து போற பயணம் வந்து எனக் புடிக்காது தோழி எனக்கு வந் இந்து தனியா போற பயணம் புடிக்கு எ அப்டினாக்கா ஆமாமா ஆமா தோழி ஆமா எதனால்னா வெச்சிங்க எனக்கு இப்போ வந்துட்டு நா வந்து ப்ச் நா எங்க போனாலு வந்து பேருந்துலதா போவ அ பேருந்துலருந்து அம் சீட்ருக்கிருக்கு இல்லையா அதுல உக்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு போவ அது வந்து என புடிக்கு அதது அது அது வந்து ரொம்ப இருந்தா கூட நா தனியா போய்டுவே ம் அதுனாலயே நா வ து அது ரொம்ப விரும்புவே அ அதே மாரி ன் அன் நீங் சொல்லுங்க தோழி சொல்லுங்க
இப்ப என்ன கேட்டீங்கன்னா என்னோட நண்பர்கள் கூட போற பயணம் வந்து ரொம்ப புடிக்கு தோழி அதுல வந்து ரயில் பயணம் அப்படிங்கும் போது வந்து அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குந் தோழி இப்ப ஒ ஒரு கம்பாட்மெண்ட்ல வ து நம்மளோட ட்டுகளோட மட்டு போறம்போது யா பாட்டு பாடி சிரிச்சி அ ஜாலியா அரட்ட அடிச்சிக்கிட்டே அ அந்த மாரி போகும்போது நம க்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அன்னிக் க்கான நாள் வந்து எப்டி போகு அப்டின்னாக்கா ரொம்பவே நமக்கு வந்து சந்தோஷமாக போவுந் தோழி ஏனா நா நம்ம நார்ம்லாவே நண்பர்குள் கூட இருக்கிறது டைம் ஸ்பெண் பண்றது அப்டின்னாலே வந்து ரொம்ப ஜாலியாருக்கு அத தவிர்த்துட்டு நம்ம அவுங்க கூடப் பயணம் ஒரு பயணம் செல்கிறோ அப்படிங்கம்போது வந்து அது வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கு அப்புன் சொல்ல தோழி ஏனா நம நண்பர்கள் கூட போகும்போது அ நல்லா பேசி சிரிச்சிட்டே போலா இப்ப நம்மவ் நம்ம குடும்பத்தோட போறோ அப்டின்னு வச் ர நா ஆ நம்ம சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்பா அத்தே மாமா அப்டிவ போகும்போது நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்ணு அ நம்ம நாம்ம அணிஞ்சிருக்கிற உடைய பத்தி எதாது சொல்லுவாங்களோ நம்ம மே மேலே உள்ள ஒரு கம்பிலா இருக்கு இல்லையா ட்ரெயின்ல அது மேல ஏறி உக்காந்தா இது என்ன ஒரு பொண்ணு மாரியே நடந்துக்க மாட்டுது இப்பிடி இது மேல்லா ஏறி உக்காந்துருக்கு அப்பன் சொல்லி நம்மள பத்தி தப்பா பேசுவாங்ளோ நம்ம சிரிச்சி பேசுனா என்ன இப்டிலா அரட்ட அடிக்குது ரொம்ப வாய் அதிகமா இருக்கே வாயாடியே இருக்கும் பெருக்கு இதெல்லா குடும்பத்துக்கு
குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது பெருக்கு அப்படினு வந்து பல பேர் பல விதமா பேசுவாங்க இல்லையா
போகும்போது ந நம்ம வந்து நமக்கு நம்ம மனசுக்கு என்னெல்லா ப பண்ணு அப்டின் தோணுதோ அதெல்லா நம்ம பண்ணலா நம்ம ஜாலியா சிருச்சு பேசலா நம்மள கேட்கறதுக்கு யாரு க்க மாட்டாங்க நம்ம நல்லா அரட்ட அடிக்கலா எது மேல வேணாலு ஏற்லா எறங்கலா நம்ம என்ன சா
என்ன சாப்புன்னு அப்டின் தோணுதோ அத வாங்கி சாப்பில்லா அப்பல்லா நம்ம பண்ணலா இல்லையா நா எம் அந்த சொல்றீங்கல்லையா யாரா ச்சு எதா நெனப்பாங்கங்குர் து வந்துட்டு ம் அம் நா அது வந்து கொஞ்சம் முரண்படுறேன் கா காரணம் வந்துட்டு இல்ல அதாது நம்ம வந்து என்ன செஞ்சாலு அதாவது நம்ம நல்லா இருந்தாலு செரி இல்ல நம்ம நல்லா இல்லை அப்படின்னாலும் செரி அது வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருப் இருப்பாங்க இப்ப பெருசா ஒன்னும் இல்ல இப்ப எங்க சொந்தக்காரவங்களே ஒரு வீடு கட்டி போ போறாங்க அத பத் இது பண்ணிடாங்க அவுங்க வீடு இப்படி இருந்தா இப்படியா இருந்தா ஒன்னும் இல்லாமலல்லா இருந்தா வீடு கட்டிட்டா வீடு கட்டிட்டா அந்த மாதிரி சொல்றாங்க அதே அவங்க கஷ்டப்படும் போது என்ன சொன்னாங்கன்னா அது வீடு கூட கட்டல இன்னும் வீடு கூட அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்லையா அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டிருக்காங்க அவங்க எப்படி கஷ்டப்பட்டு பா கட்டிருப்பாக அப்ப அந்த மாதிரி நெனைக் நிக்க மாட்றாங்க அதே மாரி இப்ப நம்ப சொ நம்ம சொந்தக்காரங்கள இருப் கோம் இப்போ ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு அ ஒரு பிரச்சன இல்ல ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா மத் மத்தவங்க எல்லாரு எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவன் அவ ரொம்ப திமிரு புடிச்சாவப்பா அவளுக் தேவதா ம்ச் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ச்ச அங்க என்ன என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரவங்க செரி வீடு செரி ஆயிடோ அப்டின்ட்டு போய் ஆறுதல் சொல்றது து ஆல் இல்ல
ஆஹ் கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆறுதல் சொல்ற மாரி நம்மள்ட்ட பேசுவாங்
ஆமாமா கண்டிப்பா ஆமாமா கண்டிப்பா தோழி ஆமா
எவ்ளோ திமிரா இருந்தா அஹ் காச பாத்தா ஒரே ஆட்டமா ஆடுவா அதுக்குதா கடவுளா பாத்து
வந்து ச இப்படி இதுமாரி செஞ்சி விட்டுடாரு ஆமாமா கண்டிப்பா தோழி அப்படிங்கற மாரில பேசுவாங்க நம்மளோட கவலைகள வந்து ய மத்தவங்க கேட்டு நமக்
படுவாங்க அப்படிங்கறது நம்ம நெனைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயோ நம் நம்ம கஷ்
ஆமாம் ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா
உம் உம் சொல்லுங்க
வீட்லயே ஒரு குழந்தைகள் இப்ப நம்மளோட குழந்தையே இருக்காங்க வெச்சுகோங்களே அதுக்கு ஒரு புள்ள பேசிட்டு வருது அப்படின்னாக்கா அஹ் அது ஒரு சோ சொந்தகாரங்கள்ல சொல்னாக்கா செரி ஓ ஹே நல்லா ஜெ ஜெய்சிட்டப்பா சூப்பர் பா அந்த மாரி ஒரு வாழ்த்த மாட்டாங்கா ஆனா அவங்க என்ன ன சொல்லுவாங்கன்னா அவுங்க அவளுக்கு என்ன ஜெயிச்சிருக்கியா அவ போயிட்டு ஒரு போட்டி ல போயி ஒரு பரிசு வாங்கினு வெச் இன்னு ஒன்னு வாங்களா அப் டி சொல்லும்போது அவங்களுக்கு காயப்படும் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு வாழ்த்து சொல்ல அவங்க ஆமா ஆஹ் இது மாரி இப்ப சொல்றாங்க அப்டின்னு எவ்ளோ காயப்படுங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது
உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஹே இ இந்த மாதிரி உறவுகளுக்குல்லயே வந்து பயணம் செல்றோ அப்படிங்கற போது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து வரு நீங்க சொல்ற மாரி ஒரு நார்மலா நம்ம உறவுகாரங்க வந்து நம்ம முன்னேறத பத்தியே தவறாக பேசுவாங்க அத வந்து ஒரு உம் இது அவங்க கஷ்டப்பட்டா நல்ல நெலைமைல இருக்கா அப்படிங்கற மாரி நெனைக்க மாட்டாங்க நம்ம முன்னேறிட்டோ அப்படின்னா இதுக்கெல்லா எங்க இருந்து இவ்ளோ காசு வந்துச்சு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒரு தவறாக பேசுற உறவுக்காரவங்களுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க
ஆமாங் தோழி ஆமா ஆமா கண் கண்டிப்பா இப்ப வந்து ஒரு ஊர்லயே இருக்காங்க இப்ப ஒருத்தவ ஒரு பிரச் ச்சனை அப்படின்னாக்கா கூட யாரும் போய் ஆம் அது எப்டி சரி பண்ணு அந்த மாரிலா நெனைக்க மாட்றாங்க அதாவது அவ ரொம்ப ஆடுவாங்க அவளுக்கு தேவதான் அந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா நம்ம நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட போய்ட்டு இதுதான் பிரச்சன அப்படிங்க போது நம்ம நம்ம ஒரு புழம்புறோம் அப்படிங்கறப்போ நம்ம நம்ம கிட்ட வந்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்க இல்லையா ஆனா வந்து அவங்க வந்து என்ன நெனபாங்கன்னா இவளுக்கு இது தேவைதான் அது மா தான் நென ப்பாங்களே ஒழிய எறங்கி அருதல் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க தோழி கண்டிப்பா‌ ம்
உம்
அதே மாதிரி தோழி இப்ப வந்து அதாவது ஒரு ஒரு பாசோ அந்த மாதிரி இருக்கதெல்லா இப்ப இருக்குமா தோழி காரணம் வந்துட்டு அதாவது புள்ளைங்க புள்ளைங்கெல்லா இருக்கட்டு புள்ளைங்க அப்பா மேல இருக்கட்டு இல்ல அப்பா அம்மா புள்ளைங்க மேல இருக்கட்டு இல்ல தாத்தா பாட்டி இருக்கட்டு இல்ல ஒரு இந்த அப்ப தோழர்கள் தோழி இந்த மாதிரிலாம் இப்பல்லாம் இல்ல யாரு உண்மையாரு மேலே எந்து பாசமா இருக்க மாட்டறாங்க இப்ப இப்ப வந்து எல்லாருக்கும் சரி ஓகே பணம் சம்பாதிக்கணும் ஏன்னா வந்துட்டு இப்ப உள்ள காலமும் அப்படி மாறிடுச்சு இல்லையா ஒ ஒண்ட பண இருந்தா நா மதிப்பே இல்லனா மதிக் கி மட்டங்கற மாரி ஆயிடுச் ச்சிலையா அதனாலதா இப்ப வந்துட்டு எல்லாரு மத்த மத்த இதப் பத்தி நெனைக்காம இப்பதைக்கி காசு சம்பாரிச்சா போதுன்ங்கிற ஒரு இதுல ஆகிட்டாங்க
ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா பணம் இருந்தாதா ஒரு எடத்துல வந்து மதிப்பு போரு போ தேவைக்கே இப்ப நம்ம போறோ அப்படின்னு வச்சுக்கங்களே அப்போ வந்து நம்ம வந்து எ எப்படி வந்துருக்கோ நல்லா இருக்கீங்களா எங்கந்து வந்திருக்கீங்கா அத வந்து கவனிக்க மாட்டாங்க நம்ம என்ன பொடவ கட்டிருப்போ நம்ம நகயெல்லா நறைய போட்ருக்கோமா செயின் போட்ருக்கோமா தோடு போட்ருக்கோமா அப்டிங்கறத வெச்சுதா அவுங்க வாங்க அப்டிங்கற கூப்பட்றதயே வந்து நம்மட்ட பணொ இருக் இருக்கா இல்லையா அப்டிங்கறத பாத்துதா சில உறவுகள் வந்து வாங்க சாப்டுங்கக்கா அப்டி வந்து நல்லா நம்மள கவனிப்பாங்க இல்லன்னா சாதாரணமா நம்ம போனோ அப்டின்னாக்கா ஆ வா வா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சிக்கி கூப்டுற மாரி கூப்டுவாங்க நமக்கு வந்து தோணு எதுக்குடா நம்ம இந்த பங்க்ஷனுக்கு வந்து வந்தோ இதுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாமே
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி ஆ இருக்கவுங்க எப்டின்னா மனிதர்கள பாத்து பழக மாட்றாங்க இல்லையா அது வந்து ஆ அவுங்ககிட்ட பணோ இருக்கா அந்த மாதிரி அது ஆ இப்ப இப்ப இருக்க மனிதர்களுக்கு அடிப்படை தேவையாயி அவுங்க வீடு கட்டிருக்காங்களா அவுங்க கிட் பணணோ இருக்க அவங்க எவளோ நக வச்சிருக் காங்க ஒரு தேவைக்கு போன அவங்க எப்படி போறாங்க அந்த தேவ அவுங்க எவ்ளோ பணம் படுறாங்க இத பொறுத் து தா அவங்கள வந்
ம்
ஒரு மதிக்காம இருக்கிறது இருக் இப்ப நம்ம ஒரு தேவைக்கி நம்ம நக போட்டு போல இல்லன்னா நம்ம நக போட்டு போல இல்லன்னா நம்ப ம் ஒரு பொக நல்ல நல்ல விதமா கட்டிட்டு போலா அந்த மாதிரிலா நம்மள வந்து ஒரு ஒரு ஆளாவு மதிக்க மாட்டாங்க வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க ரொம்ப வந்து இந்த அளவுக்கு நம்ம கஷ்ட படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்ட படுத் துவாங்க
ஆ ஆமா தோழி அதனாலதா வந்து இப்ப வந்து மனிதர்களுக்கிடையே வந்து எந்த உறவு வந்து நிலைத்து இருக்கிறது இல்ல இல்லையா அவுங்கவுங்களு வந்து காசு பணம் அதை தேடியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கறதுனால உறவுகளுக்கிடையே வந்து ஒக்காந்து பேசி நேரம் நா செலவழிக்கிறது அப்டிங்கிறது மிகவு வந்து இப்ப கொறஞ்சிதா இருக்கு அப்டின்னு சொல்லலா ஆ ஒரு புரிதல் இல்ல நா ஐயோ இப்ப நம்ம ஓ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகணு பாக்கணுன்னா அய்யயோ நம்ம கைல காசு இல்லயே நம்மதுக்கு நம்மல்ட்ட செயின்லா இல்ல இன்னு நம்ம போ வேணா நம்ப போனா வந்து நம்மள எப்படி நினைப்பாங்களோ தெரியலையே எந்த விதமா நடத்துவாங்களோ தெரியலையே அந்த மாதிரியான பல யோசனைகள் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா போறதுக்கே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தா நம்ம வந்து
ஆமாந்தோழி ஆமாந்தோழி. ரொம்ப நன்றி தோழி நம்ம மீண்டும் வாய்ப்பு கெடைச்சா பேசலா ரொம்ப நன்றி.
உம் கண்டிப்பா தோழி நன்றி.